ஆ சொல்லுங்க தோழி
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா என்ன சாப்பாடு சாப்டீங்க
நாங்க வந்து இன்னிக்கி ஃபிஷ் எடுத்தோ நீங்க
நாங்க எப்பவு சாம்பார் தாங்க இன்னிக்கி
சேரிங்க
ம் நீங்க ஃப்ஷா இன்னிக்கி என்னஸ் சனிக்கெழம இல்ல ஞாயித்துக்கெழம தான போய் எடுப்பாங்க
பாப்பா இன்னிக்கு கேட்டாங்க அதனால அவ் இவங்களுக்காக எடுத்தோ
ஓ சேர் சே சேரிங்க இன்னிக்கு என்ன ஸ்பெஷலு பொரிய பொரிச்சிங்களா
கொழம்பு செஞ்சோம் பொரிக்கவும் செஞ்சோ
ஓ சேரி சேரி சேரி எப்டி செஞ்சீங்க மீன் கொழம்பு
மீன் கொழம்பு வந்து ஃபஸ்ட்டு எப்பயு மீன் கொழம்புக்கு வந்து மீன் கொழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ புளிப்பா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன் சொல்லுவாங்க அதனால நாங்க எப்பயு ஃபஸ்ட்டு புளிய எவ்ளோ வேணுமோ அவ்ளோ எடுத் து ஊற வெச்சுருவோ அடுத்தது வந்து ஆம் இந்த மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுருவோ ஒரு நாலஞ்சு டைமுக்கு மேல நாங்க எப்புயு ஒரு நெய் மீனுன் சொல்லிட்டு அந்த மீன்தா யூஸ் பண்ணுவோ ஏன்னா அதா நல்லா டேஸ்ட்டா இருக்கும் முள்ளு கம்மியா இருக்கு கொழந்தைங்களுக் குடுக்க அப்டின் சொல்லிட்டு நெய் மீனுன்னு சொல்லி கேட்டாலே தருவாங்க அந்த மீன்தா நாங்க அதிகோ யூஸ் பண்ணுவோ அது வந்து எப் அப்டின்னா கழுவ கழுவ கைல அந்த வெண்ணய இல்ல நெய்யப்
ஆமா என்ன பச மாரி நெயி அப்டியே அது மேலால வெண்ண வந்துரு
ஆமா அந்த மாரி அவ்ளோ ஆமா எவ்ளோ டைம் கழுவுனாலு அந்த மார் இருக்கு அதனால அது ஒரு அஞ்சாறு டைமுக்கு மேல கழுவி எடுத்து வெச்சிருணு அதுக்கப்பறோ கூட வந்து உப் உப்பு மஞ்சத்தூல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வெச்சுருணு அப் வெங்காயோஸசின்ன வெங்காயோ உருச்சு சின்ன வெங்காயோ கொஞ்சோ பூண்டு உருச்சு எடுத்து வெச்சுக்குவோ ஏ அத வாண வாணல்லயே இது வட சட்டியில எண்ணெய ஊத்தி கடுகு போட்டு நல்லா வணக்கி எடுத்து வெச்சுக்குவோ அதுக்கப்பறோ கூட வந்து ஆனா எங் கூட பூண்டும் போட்டு வணக்கி எடுத்து வெச்சுருவோ அப்பறோ அந்த மீன் வாங்குன எடத்துலயே ஒரு மசாலா மாரி கு ஒண்ணு குடுப்பாங்க அதையு கூட சேத்தி அந்த தேங்கா ஒரு நிம்ஷோ இருங்க இது ஆ ம் அந்த வணக்கி வெச்ச வெங்காயத்துக்குடயே லாஸ்ட்டா என்ன பண்ணிருணு அ இது இருக்குல்லைங்க தக்காளி அது அதையும் போட்டு வணக்கி எடுத்து வெச்சுருணு அப்புறமேட்டுக் கு இது ஆ அ அ வெங்காயோ ஆறுனதுக்கப்புறோ அ அந்த அ வணக்கி வெச்ச வெங்காயோ சின்ன வெங்காயோ கூட அந்த கடைல குடுத் டு அந்த மசாலா அதுக்கப்புறோ வீட்ல கொத்தமல்லித் தூள் அரச்சு வெச்சுருப்போ அது அதுக்கப்புறோ தேங்கா அதுக்கப்புறோ இது பட்ட கிராம்பு ஆ கசகசா சோம்பு இதல்லாம் போட்டு மிக்சில நல்லா ஆ இதா நல்லா மையா அரையிற அளவுக்கு அர ச்சு எடுத்து வெச்சுருவோ அப்புறோ எண்ணெய் ஊத்தி மறுபுடியு கொஞ்சோ சின்ன வெங்காயோ எடுத் எடுத்து வெச்சுருப்போ அத எடுத்து வெச்சு அதுக்குள்ள கடுகு போட்டு அத ம் போட்று சின்ன வெங்காயத் த்தியு போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டு ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு போனாங்க இஞ்சி பூண்டு பே
கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போடுவாங்களா
போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க அது போட்டா நல்லா இருக்கு அதனால நாங்க போடுவோ
ம்மா
இஞ்சி பூண்டு அந்த அரச்சு வெச்சந விழுது அரச்சு வெச்சு எடுத்து அத எல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறோ இங்க மிக்சில அரச்சு வெச்சுருக்குறத எடுத்து ஊத்தி நல்லா வேணுங்குற அளவுக்கு தண்ணி ஊத் தி நல்லா ஆம் அ மஞ்சத்தூள் உப் உப்பு அதுக்கப்பறோ தேவையான அளவு காரோ எல்லாம் போட்டு கொஞ்ச நேரோ மூடி வெச்சுருவோ அது பச்ச வாசம் போனதுக்கு அப்புறோ ம் புளிய கரச்சு ஊத்திருவோ
உ
புளிய ஊத் த்துனதுக்கப்புறோ அதுவு ஓரளவு தே எந்த அளவுக்கு கொழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறோ மீன தூக்கி போட்டு நாங் மீன தூக்கி போட்ருவோ அதுக்கப்புறோ மீன் வெந்ததுக்கப்புறோ ஆஃப் பண்ணிருவோ அதுக்கப்பறோ இது மீனு வறுவலுக்கு அதே மாரிதா அவங்க மசாலா குடுத்துருப்பாங்க இல்ல ஒரு சில நேரத்து நாங்களே செய்வோ ஈஸியான வேலைக்குதா நா எப்பயு போவ அதனால மசாலாவ லைட்டா தண்ணி மிக்ஸ் பண்ணி அது ரொம்ப காரமா இருக்குணுங்கறனால லைட்டாதா யூஸ் பண்ணுவ மசாலாவ
ம் ம்
அந்த தண்ணிய மிக்ஸ் பண்ணி அந்த இதுல இது பண்ணி கொஞ்ச நேரோ அதது லைட்டா மசாலா லைட்டா காயஞ்சதுக்கப்புறோ எண்ண கல்ல அதா தோச கல்ல போட்டு திருப்பி திருப்பி எல்லா எடுத்து போட்டு லைட்டா எண்ண ஊத்தி இது பண்ணி எடுத்து வெ ச்சுருவோ நல்லா இருக்கு
ஓ நாங்க எப்டி தெரிமாஸ் செய்வோ மீன் கொழம் பு நாங்களு மீன் கொழம்பு செய்வோ அடிக்கடி து எங்க வீட்ல வந்து எங்க பையனுக்கு என்னோட கொழந்தைக்கு வந்து ரொம்ப புடிக்கு அப்பா நாங்க மீன் மீன் கொழம்புல வந்து நீங்க சொன்ன மீன் மீன்தா எடுப்போ ஏனா அந்த கொழந்தைக்கு வந்து முள்ள எடுக்க கஷ்டமா இருக்கு இல்ல சாப் புடும் போது மாட்டிக் கொள்ள வேற மீனா தா இது இந்த மீன்னா அவ்ளோக் க்கு முள்ளு இருக்காது நடு முள்ளு மட்
ஆமா அதிகோ இதுல முள்ளு இருக்காது
அதனால நாங்க இந்த மீன் எடுத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாரிதா கடைல நா அந்த மசாலா இருக்குமுல்ல அந்த மசாலா வாயிங்கு குவ அந்த சில்லி போறதுக்காக அந்த மீன் சில்லி போடுவாங்கள அந்த மாரி அந்த எண்ணெயல போட்டு கொறிக்க வைப்பாங்க அந்த மசாலா வாங்கிட்டு வந்துட்டு ம் நான் அந்த ஃபர்ஸ்ட்ட அந்த மீன அலசறதுக்குள்ள போதும் போதும்ன் ஆயிருங்க. அதா அலசி எடுத் த்து வச் ட்டு திருப்பி அதுக்கப்புறம் ம் உப்ப எல்லாம் போட்டு மஞ்சத்தூள எல்லா போட்டு அலசி. அனால்லா எடுத்து வச்சுட்டு அந்த அ எடுத்து வச் கும் போதே அந்த ஈரம் இருக்கும். அந்த அலசனதுக்கு அப்புறம் அந்த ஈர இருக் அந்த ஈரப்பதத்து மேலயே நா அந்த மசாலா கொட்டிர்னும்
ஆமா
ன் வந்து குழம்புக்கும் பாதி கொ பாதி மீன் வந்து வறுவலுக்கும் எடுத்து வச்சிருக்கோம். அப்ப எடுத்து வைக்கும் போது ந்து அந்த மசாலா அந்த ஈரப்பதத்தலயே போட்டோம்னா டக்குன் நல்லா புடிச்சுக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி வுட்டம்னா அது கொஞ்ச சல சலன்னு இருக்கும் மீன் வேற சரியா ஒட்டாது. டக்குன் அப்டி போட்டோம்னா நல் மீந்தனால ஒட்டிக்கும் அதுவும் டக்குன் நாங்க போட மாட்டோம். அந்த மசாலாம் போட்டு ஃபிரிட்ஜ்குள்ள எடுத்து வச்சுருவோம். அது ஒரு ஒரு மண் நேரம் ரெண்டு மண் நேரம் ஆயிரும். அப் போட்டலாம். தடவி அது கூட நாங்க இஞ்சி பூண்டு சேத்துப்போம் அந்த பொறிக்கறதுக் மட்டும். அதே மீன் குழம்பு வைக்கும் போது நாங்க எ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்க போட மாட்டோ ஆ பொறிக்கறதுக் எடுத் து நாங்க ஃப்ரிட்ஜிக்குள்ள எடுத்து வச்சிட்டு மீதி வெங்காய தக்காளி ஃபர்ஸ்ட்டு ஒரு வா கடாய் எடுத் இத்து வெங்காயம் தக்காளி கா அ சீரகம் பூண்டு அஹ சோம்பு அப்புறம் பட்டா இதெல்லாம் வந்து அதுக்குள்ளயே போட்டு இப்ப வதக்கும் போதே போட்டுருவோம் போட்டுட்டு அ அப்புறம் அந்த கசகசா இதெல்லாம் உள்ள போட்டுட்டு அதெல்லாம் வதைக்கணும் நல்ல தையே வதைக்குறது எப்படின்னா தக்காளிக்கும் தொக்கு செஞ்சா அப்படி செய்வாங்க அந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கு இது பண்ணிருணும் அந்த மாதிரி எடுத்து வச்சு இது பண்ணி அது கூடவே நாங்க தேங்காவும் கொட்டிறனும் வதக்கும் போதே அப்பதான் வந்து கொழம்பு கெடாது அப்படின்னு ஆஹ் அப்பறம் புளி வந்து எப்படின்னா நாங்க ஒரு பெரிய நெல்லிக்கா சைஸ்ல நாங்க வீட்டுல ரெண்டு பேர் தான் அப்படின்னா அது தகுந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம் அ புளி கொஞ்சம் உம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல கொஞ்சம் எடுத்துச்சோம்னா எங்களுக்கு போதுமானதான் இருக்கும் அது நான் ஊற வச்சு அதுக்கபுறம் இப்ப நெக்ஸ்ட் ஒரு கடாயில எடுத்து வச்சுட்டு நாங்க எண்ணெயை ஊத்தி கடுகுல்லாம் போட மாட்டோம் அந்த ஸ்பைசஸ் சும்மா அந்த வாசத்துக்காக போடுவாங்கல அந்த இது மட்டும் எப்பவாவது தேவைப்பட்டா போடுவாங்க ஆஹ்
பிரியாணி ஸ்பைசஸ் சொல்றீங்களா
பிரியாணி இல்ல இல்ல அது சும்மா அந்த பட்ட ம
ஓ அந்ததுங்கங்களா செரி செரி செரி
ஆ அத போட்டுக்கிட்டு ஆஹ் அது கூடவே வந்து பெரிய வெங்காயம் கட்பன்னி வச்சுப்போம் பெரியவெங்காயம் உள்ளத் தள்ளிரனும் ஃபர்ஸ்ட்டு பெரியவங்காயத்தை போட்டு அ பெரியவெங்காயத்துக்கு அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்ச மொளகாவும் கருவேப்பில்லை போட்டுறணும் கருவேப்பில்ல போட்டுட்டு விட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் அந்த அரைச்ச வச்சிருப்போம்ல்ல அதுவும் அந்த எண்ணெயிலயே கொட்டிட்டு நல்ல கெலறி விட்டோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம்ல்லாம் நாங்க ஆ பிரிஞ்சதுக்கு அப்புறம்தா மொளகாத்தூளு அந்த இதெல்லா போடுவோ மொளகா த்தூளு மல்லித்தூளு ஆ அந்த காரத்துக் தகுந்த மாரி உப்பு இதெல்லா போட்டுட்டு அதுகள கொஞ்ச நேரோ வேக உ ட்டோம்னா நல்லா இதாகு அந்த எண்ணயிலயே நல்லா திரியு. அப்பதா வந்து கொழம்பு வச் சதுக்கப்புறோ அந்த எண்ண பிரிஞ்சு வரும்போது கொழம்பு ஃபுல்லா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு எண்ண கூடவே நம்ம அந் த மொளகாத் தூளுவு ம மல்லித்தூளு இதெல்லா போட்ரணு மஞ்சத்தூளு இல்லைன்னா நா நார்மலா கொழம்பு மாரிதா இருக்கு ஆனா அந்த கலர் அழகா நல்லா வராது எண்ணையிலயே போட்டோன்னு வச்சுக்க எண்ண பிரிஞ்சு வரும் போது நல்லா கலரு குடுக்கு
ஓ
ஆ அப்டி பண்ணும் போது இன்னு டேஸ்ட்டு குடுக்குங்க அப் சாப்டும்போது அப்றோ அந்த காரோ போறது வரைக்கு அந்த என்ன சொல்லுவாங்க பச்ச வாட போகணு இல்ல மொளகாத்தூள் போட்டா போற வரைக்கு நல்லா வத க்கி விட்டு ட்டு அதுக்கப்புறோ நாங்க புளிய கரச்சு ஊத்திருவே புளிய கரைச்சு ஊத்தி அது அப்ப நல்லா கொதிய விட்டுட்டு கொஞ்ச நேரோ ஆ ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியே தேங்கா எல்லா போட்டுட்டோ அதனால கொஞ்சோ நல்லா கெட்டியாவே இருக்கு புளிய கரச்சு ஊத்துனது ஆ கொஞ்ச நல்லா அந்த புளியோட வாடை எல்லா போய் இது இல்லாம இருக்கணுல்ல அந்த பச்ச வாடை எல்லா போகணு கொஞ்சோ நமக்கு தேவையான அளவுக்கு வரணுல்ல கொழம்பு அந்த மாரி வந்ததுக்கு அப்புறோ ஆ என்ன பண்ட்டோன்னா அளவு தகுந்ததுக்கு அப்புறோ அந்த மீன எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு மூடி சிம்முல வச்சுருவ அடுப்ப சிம்முல வச்சுட்டு மேல மூடி போட்ருவோ அது ஒரு ஒரு அஞ்சு நிம்ஷமா பத்து நிம்ஷோ ஆ அப்பப்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்துட்டு மீன் வெந்துருச்சா அப்டின் பாத்துக்குனு பாத்துட்டு கு எறக்கி வெச்சுருவோ அதுலயு நடுவுல நாங்க என்ன பண்ணுவோனா ஒரு சில பேர் வீட்ல மாங்கா இருந்துச்சுனா மாங்காவு கட் பண்ணி உள்ளப் கொடுக்கு
ஓ நாங்க அந்த மாங்காலா போட மாட்டோங்க எங்களுக்கு போட்டு பழக்கோல்ல மாங்காளா அதனால நாங்க மாங்காளா போட மாட்டோ
ம் நாங்க போடுவோ எப்டின்னா இருக்கும் போது போடுவோ இல்லாத டைம்ல என்ன பண்
இது நீங்க புளிக்கொழம்புக்கு கொடம்புளி யூஸ் பண்ணிருக்கீங்களா இந்த கேரளால சொல்லுவாங்கள கொடம்புளின்னு அந்த மாரி யூஸ் பண்ணிருக்கீங்களா
எனக்கா அப்டிப்பட்ட புள்ளி பேர எனக்கு தெரியாதுங்க
ஓஓ அது ஒண்ணு நல்லா புளிப்பா இருக்குன் சொல்லிருக்காங் கேள்விப்பட்டுருக்க அதா யூஸ் பண்ணிருக்கீங்
ஓ எங்க சீல என்ன சொல்லுவாங்கன்னா மலை புளி அப்டின் சொல்வாங்க மலைல மழக்காட்டுல வந்து வளர மரத்துல கபுளி வரு அத கொண்டுட்டு வந்து விப்பாங்க இந்த மலப்புளி ஆ இந்த மாரி ஊரு பேரு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஊர் புளி அந்த ஊர்
ஆமா அதுவு கேள்விப்பட்டுருக்க ம் திம்குரு அந்த மாரி புள் எல்லா சொல்லிருக்காங்க
ஆம்மா ஆமாவா சரிங்க சரிங்கத் தோழி உங்கள்ட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்த இணைப்பில் கண்டிப் ப்பா இணைவோம்
ஓகே நன்றி நன்றி